ஹலோ ஆ சொல்லுங்க
ஹலோ ஆ தம்பி
ம் சொல்லு இப்ப
என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோம் எனக்கு ஒரு டவுட்டு
சொல்லுங்க மேம்
அத்தான் வந்துட்டு அது ரைஸ் மில் வச்சிருக்காங்கல்ல என்ன மாரி மிஷின் யூஸ் பண்றாங்க
அது வந்து இப்ப இப்போ வந்து எத எதுக்கு கேக்ரீங்க ஃபுல்லா கேக்றீங்களா ஃபுல்லா வச்சிருக்க மிஷின்
இல்லடாமா ஃபுல்லாவே ஃபுல்லாவே சொல்லுங்க ஏன்னா வந்துட்டு அது என்னது எதுக்காவது யூஸ் ஆகும்ல என்ன மாரி மிஷின்ல என்ன மாரி ஐட்டம் பண்ணலா ஆ இதுக்கு அது பேர் என்ன அ சீயக்கா அதுக்கெல்லா கூட என்ன மாரி மிஷினு எல்லாமே உங்களுக் தெரிஞ்சது எல்லாத்தையு சொல்றீங்ளா
ஆ வந் வந்து மொளஹாக் ஓர் தனி மிஷின்ருக்கு ஃபஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கு ஓ எல் எல்லாத்தையு ஒரே மிஷன்ல போட்லா ஆனா அத கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்ணு அதுனால வந்து எல் ஓ எல்லாத்துக்கு தனித்தனி மொளகாக் தனி மிஷின்ருக்கு நீங்க வந்து அரிசிக்கு தனி கோதுமைக்கு இது பத்தாதுன் மல்லி, மொளகாக் சி அதுக்குல்லா தனி இது பத்தாதுன் வந்து நீங்க சீயக்கா இதுக்குல்லா வந்து வேற மிஷின் இது வந்து ரொம்ப வே ஹெவி லோட் எல்லா ஹெவி லோட் மிஷினு அதனால வேற ஒரு மிஷின் வேற ஒரு பெரிய லோடு எடுக்கறத் தா இது பண்ணுவோ ரேட்டு கூட அதனால மேக்ஸிமோ அத யாரு வெச்சிக்க மாட்டாங்க நீங்க சொன்ன சீயக்கா இதெல்லா
ஓ அது வந்துட்டு வே ரேட்டு கொஞ் ஜாஸ்த்தியோ
ஆமா ரேட்டு ஜாஸ்தி
நெறைய பேர் வந்துட்டு அம் இது அது என்னது இது சீயக்காக்குல்லா வந்துட்டு முடியாதுன் சொல்லீர் றாங்களோ
ஆமா அப்டி அப்டி இருக்கவுங்களு ரேட் கூட தா இருகு கிலோ கிலோ எரநூர்ருவா நூர்ருவாங்கற ரேட் இருக்கு
அரைக்கிறதுக்கே
ஆமா அதுனால வந்து அ வெச்சுக்க மாட்டாங்க அது அது தவுர இது அரிசி சலிக்கிறது அரிசி வந்து இந்த நெல்லா வரும்மில்ல நெல்லா வரத எ தனிய பிரிக்கற்த்துக்கு மிஷின்ருக்கு இது பாத்தாதுன்னு வந்து கோதுமை தனியா இது பண்றதுக்கு மிஷின்ருக்கு வெறு ந் நெல்லா வரத வந்து இது பண்றதிருக்கு இது பத்தாத்னு காய போட்றத்துக் ட்ரையரு ட்ரையர் மிஷின்ருக்கு அத ஹீட் பண்றதுகு இது பாத்தாதுன்னு வந்து ஸ்பைஸஸ் இந்த ஹெவி ஸ்பைஸஸ்ன்பாங்க அதெல்லா அரைக்கிறத்துக்கு வேற மிஷின்ருக்கு இந்த மிஷின்னா இந்த மிஷின்ருக்கு ஆனா வந்து இந்த மிஷின்லா வந்து தனித்தனி ஆ பழையு பழைய ஒரு பத்து வர்ஷோ இருவத் வர்ஷத்துக்கு முன்னாடி ங்க மில்லா ஒரு மோட்ரு இருக்கு ஒரு மோட்ரு இருக்கு இந்த மிஷின் எல்லா ஒரு மோட்ருல கனெக்ட் ஆயிருக்கு
எந்த மி எந்த மிஷினுக்கு ஒரு மோட்ரு கனெக்ட் ஆயிருக்கு
முன்னல்லா வந்து இது எல்லாமே வந்து மிஷின்ருக்கு மோட்ரு வந்து ஒன்னு தா இருக்கு நீங்க வந்து மோட்ரு ஒன்னுதா இருக்கு இந்த எல்லா மிஷினுக்கு ஒரு மோட்ரு தா
ஆனா அதுல வந்துட்டு எந்த இது வேணாலு போட்டு அரச்சிக்கலா
எந்த அ அது வந்து பெல்ட்டிருக்கு நீ எப்பிடி செய்ன் பைக்குக் எப்டி பைக் செய்ன் பாத்துருக்கீங்கல்ல அது மாரி செய்ன்ருக்கு எல்லாத்துக்கு தனித்து எல்லாத்துக்கு வந்து ஒன்னு எப்பிட்னா நீங்க ஒரு அ அ ஒரு மிஷின போட்டீங்னா ஒரு மிஷின் தா ஓடு ர் எல்லா மிஷினு ஓட்ட முடியாது ஒரு டைத்துல ஒரு மிஷின் தா ரன்னிங் ஆவு
ஓ ஒரு மிஷின்னா வந்துட்டு அம் ஒரு பொருள் மட்டு அரைக்கிற மாரி
ஆமா நீங்க வந்து ஒரு மோ அது நீங்கோ நீங்க நெனைக்கிற மாரி நீங்க வந்து ஒரு ஒரு மோட்ரு தான எல்லாத்துலயு கனெக்ட் ஆய்ருக்கு ஒன்னு போட்டா எல்லா ஓடுன் நெனப்போ ஆனா எல்லா ஓடுனாலுமே எல்லா ஓ ஓடாது ஓடுனாலு ஒங்க ஹெவி லோடாகி மோட்ரு டேமேஜ் ஆகு ஓகே ஓவர் ஹீட்டு
அதுனால வந்து எல்லாத்தைமே ஒரே நேரத்துல போட முடியாது ஒரே ம ஒரே மோட் ட்ருங்கிறனால அ எல்லா மிஷினயு ஒரே நேரத்துல போட முடியாது
ஆமா இப்ப அப்டி கெடையாது இப்ப எல்லாமே தனித்தனியா செப்பரேட்டா குடுக்க ஆரம்மிச்சுட்டாங்க மின்னாடி ஒரு இருவது வர்ஷத்துக்கு முன்னாடி உள்ள ரைஸ் மில் எல்லாமே அப்டிதா இருந்துச்சு எல்லாமே எல்லா ஒரு மோட்ருக்கு கீழ தா இருக் அது ஹெவி ஹெவி மோட்ரா இருக்கு இது மாரி இருக்கிறது தா இப்பதா வந்து ஃபுல்லா வந்து இப்பலா ரொம்ப சின் அப்பலா வந்து பெரிய எட வேணு கொறஞ்சபட்ச ஒரு ஆயரத்தி ஐநூறு அடி ஆயரத்தைநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயர ஸ்கொயர் ஃபீட் வேணு இப்ப அப்பிடி இல்ல ஒரு எரநூறு ஸ்கொயர் ஃபீட்லே நீங்க மில்லு வச்சுக்கலா
ஆ ஒரு ரூம் சைஸ் இருந்தாலே போது இப்ப நெறைய பேர் மிஷின் வக்கெ ஆரம்மிச்சுட்டாங்க அதுவு வந்துட்டு ஒரு மிஷின் மட்டு இல்ல ரெண்டு மூணு மிஷின் வெக்கிற அளவுக் க்கு வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு இது பண்றாங்க
அதா மிஷினெல்லா சின்னதாயிடுச்சு லோ சின்னதானாலு பிரச்சன அப்பா வந்து எல்லாமே பெரிய பெரிய மிஷின்ஸ் தா அது வந்து இதாயிருச்சு
ஆ அப்ப பெரிய மிஷினா இருந்ததுனாலதா இப்ப வந்துட்டு சின்ன சின்ன மிஷினாக்கிட்டாங் சேரி சேரி சேரி அதே மாரி தனி மோட்ரு தனி மிஷி ஷினா இருக்கதுனால ஒரு எடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மிஷின கூட வச்சு ரெண்டு மூணு பொருளுக்கு வந்துட்டு இது பண்ணி அரைக்
ம் நாங்க இத வாங்கறது ஃபுல்லா கோயம்முத்தூரு தா கோயமுத்தூர் தமிழ்நாட்ல கோயமுத்தூரு தா
ஓ பெஸ்ட்டா இருக்கு இந்த இது அ இது ரைஸ் மில்லுக் க்கான இதுக்கு வந்துட்
ஆமா ரைஸ்மில்ல மேக்ஸ் சிமம் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலு கோயம்புத்தூரு தா பேஸ்ட் ட்டு பைஸ் கெடைக்கு
ஓ சேரி சேரி எல்லா தொழில் இதுக்குமே வந்துட்டு ரைஸ் மே ச்சி இது கோயம் புத்தூர்ல வந்து மிஷின் வாங்குனா கம்ஃபர்டபிளா இருக்கு எல்லாத்துலயு குவாலிட்
ம் நீங்க அத உட்டீங்கனா டெல்லி தா டெல்லிதா போனு டெல்லிதா ஹோல்சேல் மார்க்கெட்
சேர் சேரி ஆனா எனக்கு இப்பதா ஒரு ஞாபக வருது
ம்
அது நா வந்து ஒரு மிஷின் பாத்தே ஐ மீன் மிக்சி
ம்
இப்ப புதுசா வந்துருக்கு
ஆ
நா உங்களுக்கு அப்பறமேட்டு வந்துட்டு வேணா அத கூட நா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றே பாருங்க ஆவ் மிசின் மிஷின் ச்சீ அது என்னது மிக்சி ஆனா வந்து ட்டு அது வந்து ஒரு ட்ரம்மு குடுத்துருக்காங்க அந்த ட்ரம்முல வந்துட்டு நம்ம மல்லி
ம்
அப்ற வந்துட்டு ம மஞ்சளுக்கு வந்துட்டு மிக்சி குடுத்துருக்கா இது ஜார் குடு த்துருக்காங்க ஆ மல்லி அப்ற வந்துட்டு நமக்கு வேணுங்குற வந்துட்டு எல்லா விதமான த் தானிய வகைங்களையு அரச்சிக்லா இப்ப நம்ம வந்துட்டு சத்துமாவெல்லா அரைக்கிறோ பாத்தீங்ளா அந்த மாரி அந்த மாரி இது க்கல்லா வந்துட்டு மிஷின் மா அதா அந்த மிக்சி குடுத்துருக்காங்க மிக்சி நார்மலா நம்ம வீட்ல நார்மல் மிக்ஸி இருக்குல்ல அந்த மாரிக்கி யூஸ் பண்ற மாரிதா இருக்கு வீட்லயே வச்சி யூஸ் பண்ணி க்லா அந்த ட்ரம்மு குடுத்துருக்காங்க அதுல வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கு அரைக்கும் அரைக்கும் போல நம்ம கொஞ்ச கொஞ்சமா மெ துவா அரைச்சுன்னா அரைக்லா இப்போ வந்துட்டு நானுமே வந்துட்டு அது கோய்ம்த்தூர் லொக்கேஷன்தா காம்ச்ந்துச்சு அது வந்துட்டு ஜ இது கட பேரு வந்துட்டு ஒ ஒரு பேரு அது வந்து ட்டு இதா இருந்துச்சு அ கோய்ம்த்தூர்ல உள்ளவங்களு தா வாங்கி அவுங்க யூஸ் பண்றாங்க போல அதோக்கு வந்துட்டு ரிவ்யூ போட்ருந்தாங்க
ம் புரியுது
பேருமே போட்ருந்தாங்க அந்த மாரிலா நம்ம வாங்கி யூஸ் பண்லாமா
நீங்க வீட்டு யூசேஜ்க்னா பிரச்சன இல்ல நீங்க வீட்டு யூசேஜ்க்கு பண்றதா இருந்தா பிரச்சன கிடையாது நீங்க கமர்ஷியலா பண்ணும் போது அந்த லோடு தாங்காது
அது கமர்ஷியலா பண்றதுக்குதா கேக்றே பர்ஸ்னலா வீட்டுக்குதா
வீட்டுக்னா நீங்க பிரச்சன இல்ல கமர்ஷியலா நீங்க ப ன்றதா இருந்தா அது ஆகாது நீங்க வந்து பண்லா ம் அதா நீங்க வேணுனா சொல்லுங்க இது நீங்க அது பாத்து வாங்கறந்தா வாங்குங்க பிரச்சன கிடையாது ஆனா வந்து அதுக்கு வந்து கரெக்ட்டான இது இருக்கான் பாருங்க இன்சூரன்ஸ்சு ஏதாச்சு இருக்கான் பாருங்க
அது வந்து அ ஒரு வர்ஷோ வாரண்ட்டி மோட்ரு க்கு ஒரு வர்ஷோ வாரண்ட்டி குடுத்துருந்தாங்க அப்பறோ அதா அந்த டிரம்மு எதுவு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணுனாலோ இல்ல வந்துட்டு எதும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலோ அவுங்களே வந்துட்டு மாத்தி தந்துருவாங்ளா ஆக்சுவலா நா அவுங்ககிட்ட நா பேசுனே சொன்னாங்க எனுக்கு இப்பதா ஒரு ஐடியா ஞாபக வந்துச்சு ஒங்ககிட்ட ஏ அ முன்னாடியே கேட்ருக்லாமோ அப்டின்ட்டு ஏனா நா வந்துட்டு நா அம்ச்சுவிட்றே அம்ச்சு வுட்டுட்டு அப்பறமா பேசுவோ. அத பத்தி நீங்க என்னங்கறத நீங்க சொல்லுங்க
ம் சொல்றே நீங்க வந்து பே இதே இதுல வேறு ஆராச்சு பாத்தீங்ளா ன்னா ஒன் இயர் வாரண்டிங்கிற மோட்ருக்கு கம்மி மோட்ருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கு குடுக்கலா ஏனா ஒன் இயருங்றது கம்மி நீ வே பிராண்ட் இருந்தா பாருங்க இதையு நீங்க அனுப்புங்க நா என்னென் பாத்துட்டு உங்களுக்
ஆ சேரி ஆ நம்ம அப்றோ கொஞ்ச டீட்டில்லா நம்ம பேசுவோ எனக்கு இப்பதா அம்பது வந்துச்சு கொஞ்ச நேர கழிச்சு நம்ம டீட்டலா நம்ம அத பத்தி பேசுவோ இப்பதிக்கு அதுதா அது வந்து ஆனா அதுல எல்லாமே அரச்சிக்கலாமா மத்த மிக்ஸி நார்மல் மிக்ஸியு குடுத் துருவாங்க புல்லட் மிக்ஸி ஆ அது மாரி ரி ரெண்டு மூணு கா இது என்ன சொல்றது ஃபைவ்ன் ஒன்னுன் சொல்லுவாங்கல்ல ஒரு மிக்ஸில வந்துட்டு இத்தன வெரைட்டி மிக்ஸி இருக்கு நம்ம எல்லாப் அது மாரி குடுத்துர்ந்தாங்க
ம்
நா நீங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரளவு இதாகு
ஓகே ஓகே நீங்க என்னென் பாருங்க நீங்க என்னென் பாத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்ன
செ கண்டிப்பா நா கால் பண்றேன்னா நா உங்களுக்கு அதையு அம்ச்சு விட்றே அம்ச்சு விட்டுட் நா உங்களுக் கால் பண்றே சேரிம்மா சேரிம்மா நீங்க பாருங்க அப்புற பேசுவோ சேரிவ சேரி நா வெக்கிறே ஆ செர்